வணக்கம்மா
ஆ வணக்கோ சொல்லுங்க
எப்டிமா இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேம்மா வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களாங்கமா
ம் நல்லா இருக்கறாங்க உங்களுக்கு வேலெல்லா எப்டி போயிட்டுருக்கு
நல்லா போயிட்ருக்குங்கமா உங்க வேல எப்டிமா போயிட்ருக்கு
ம் நல்லா போயிட்ருக்கு உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்கறாங்க
எல்லா ரொம்ப நல்லாயிருக்காங்கம்மா சௌக்கியமாக இருக்காங்க ரொம்ப நன்றிங்கம்மா
செரி செரி
ஒரு கேள்வி இருக்குமா உங்ககிட்ட எனக்கு கேக்கலாங்களா செரிங்கம்மா செரிங்கம்மா விடுதலை போராட்ட வீரர்கள்ல உங்களுக்கு ரொம்ப புடிச்சவங்க அப்டி இல்லனா தேச தந்தைகள் அவர்கள்ல யார சேர்ந்தவர்கள்னு நீங்க நெனைக்கிறீங்க அது என்ன காரணத்தால நெனைக்கிறீங்க அத கொஞ்சோ ஏங்கிட்ட பகிர்ந்துக்க முடியுங்களாமா
அதாவது ஆ தேச தலைவர்கள் இப்போ அதாவது சிறந்த தேச தலைவர்கள் அப்டினா நா வந்து அதாவது யார் யாருக்கா இருந்தாலுமே யாருகிட்ட தேச தலைவர்கள் அப் னு கேட்டாலுமே டக்குன்னு நம்ம ஞாபகத்துக்கு வர்றது காமராஜர் ஐயா பத்தி தா அவர பத்தி சொல்லணும்னா நெறையா சொல்லலா
செரிங்கம்மா உங்களோட தேர்வு வந்து ரொம்ப சிறந்த தேர்வு ஆ எல்லாருக்குமே வந்து காமராஜர்னா ரொம்ப பிடிச்ச தலைவர் அவரு அவர எந்த காரணத்தால புடிக்கு ஏதாவது அவர் இருந்தப்போ நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள் நீங்க கேட்டதோ இல்ல படிச்சதோ அத பத்தி ஏதாவது பகிர்ந்துக்க முடியுங்ளா
இப்போ வந்து காமராஜர் ஐயா அப்டின்னாலே வந்து விடுதலை போராட்டத்திலயு சரி மனி மனிதர்களுக்கு சே எவ்வளவோ அவர் பண்ணிருக்குறாரு ஆ விடுதலை போராட்டோ அப்டின்னு எடுத்துக்கிட்டா காந்திஜி ஐயா நம்மதோடைய தேச தந்தை காந்திஜி ஐயா கூட சேந்து அவரு எவ்வளவோ பண்ணி இருக்குறாரு அவரு வந்து எப்போனா அந்த வருஷோ வந்து ஆயிரத்தி தொளாயிரத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணுல கூட காந்திஜி அவருகூட சேந்து உப்பு உப்பு சத்தியாகிரகம் பண்ணிருந்தாரா காந்திஜி அது கூட சேந்து அந்த போராட்டத்துல காந்திஜியோட சேந்து கலந்துகிட்டு ரெண்டு ஆண்டு சிறை தண்டனைய பெற்றார் ரெண்டு ஆண்டு சிறை தண்டனை பெற்று அவரு அவரு கூட சேந்து அவ்ளோ போராட்டங்கள் பண்ணினாரு விடுதலை போராட்டத்துல கா காமராஜர் ஐயாவுக்குமே வந்து ஒரு சிறந்த பங்கு உண்டு அப்டின்றத நம்ம யாராலயுமே மறுக்க முடியாது அப்டி இருக்குறப்போ இத விட மின்னோச்சின்னா நம்மளுடைய இப்ப இருக்ற தலைமுறைகளுக்கு அவர் இன்னு என்ன பண்ணி காரு அப்டின்னா முக்கியமா படிப்பு இப்போ இப்போ இருக்குற உங்களுக்கே தெரியும் இ இப்ப இருக்க தலைமுறைகள்ல பசங்க படி படிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயோ அந்த காலத்துல வந்து படிப்புக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன பசங்கள அதாவ்து பெ பெற்றவர்கள் பெ பெ பெ பெ அது அம்மா அப்பா வந்து என்ன தொழில் பண்றாங்ளோ அந்த தொழிலதா அவ்ங்க பசங்களைய்மே வந்து பயிற்சி குடுத்து ஊக்குவிப்பாங்க படிப்புக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க அப்ப காமராஜர் அந்த காலத்துல என்ன பண்ணுவாருன்னா இந்த மாரி பண்ண கூடாது ஒங்க தொழில் ஒங்ளோட முடியட்டு ஒங்க பசங்களய்மே அந்த தொழில்ல ஈடுபடுத்தாதீங்க அவ்ங்களுக் வந்து நல்ல படிப்பு குடுங்க அவ்ங்ளுக்குனு ஒரு நல்ல ஒரு எதிர்காலருக்கு அவங்ளுடைய எதிர்காலத்த நீங்க வந்து சிறப்பா அமச்சு குடுங்க அப்டின்னு ஒரு ஒரு வீட்லயு சொல்லி என்ன பண்ணாருனா இந்த பசங்க படிக்கணு அப்டின் சொல்ட்டு நெறய பள்ளி கூடங்கள் அவரு வந் து ஆரம்ச்சாரு அப்ப பள்ளிகூடங்கள்ல ஆரம்பிச்சுட்டு நல்லபடியா அவரு வந்து படிப்பு போயிட்டுருக்கு அப்டின்னு நென ச நெனச்சிட்ருந்த அந்த தருவாயில வந்து பசங்க எந்து என்ன பண்ணல மாணவர்கள் யாருமே படிக்கிறதுக்கு பள்ளிக்கூடத்துக் வரல அப்ப அவரு என்ன பண்ணாருன்னா சுத்தி இருக்குற மக்கள் கிட்ட விசாரிச்சாரு விசாரிச்சதுல நேர்ல போயி செரி நானே போய் பசங்கள கூட்டிட்டு வரே அப்டின்னு அவரு வந்து பக்கத்துல இருக்குற கிராமங்கள்ல போனப்போ பக்கத்ல இருக்குற கிராமங்கள்ல பசங்க எல்லாரு என்ன பண்ணிட்டாங்க பழய படி அவுங்க அப்பா அம்மா கூட அவுங்களுடைய குல தொழில பாக்றதுக்கு போயிட்டாங்க அப்ப அங்க போயி அவுங்க அங்க இருக்குற அப்பா அம்மாங்க கிட்ட ஏ பசங்கள வந்து அனு ப்பு மாட்றீங்க அப்டின் கேட்டப்ப அவுங்க என்ன சொல்லிருக்குறாங்க எங்களுக்கு வந்து ப சாப்பாடுக்கே வழி இல்லாம இருக்குறோ ஐயா நாங்க பசி பட்டினியோட இருக்குறோ அப்போ நாங்க பசி பட்டினிய பாப்போமா படிப்ப பாப்போமா எங்களுக்கு பசி பட்டினி அப்டின் பாக்கும்போது அதுதானே எங்களுக் மேலோங்கி இருக்கு அப்டின் சொன்னப்ப சேரி ஒனக்கு இப்ப என்ன ஓ பசி பட்டினிய போக்குனு ஒனக்கொரு நல்ல சாப்பாடு கெடைக்கனு ஒ பசங்ளுக்கு ஒரு நல்ல சாப்பாடு கெடைக்குனு அப்ப நா ஒனக்கு சாப்பாடு குடுக்குறே நீ வருவியா ஓ பசங்கள வந்து பள்ளிகூடத்துக்கு அனுப்புவியா அப்டின் கேட்டப்ப அது எப்டி யா முடியு அத பத்தி நீ கவலப்படாத நா பண்ணி தரேன் சொல்லிட்டு தா அவரு வந்து முதல் முதல்ல மதிய உணவு திட்டத்த தொட தொ துவைக் கி வச்சாரு அதே உணவு திட்டமட்டு இல்ல காலை உணவு திட்டமுதா பசங்களுக்கு அப்போ இருந்தே ஒரு சத்தான ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு சாப்பாடு குடுத்து மொத மொதல்ல மத்ய உணவு திட்டத்த ஆரமிச்சு பசங்ளுக்கு பசிய போக்கி கல்வி குடுத்த முதல் கல்வி வள்ளல் வந்து அவர்தா இத்தனைக்கு அவரு வந்து அந்தளவுக்கு படிக்காதவர்தா அவருக் அழகா அந்த காலத்லேயே இருந்த தலைவர்கள் வந்து அவருகள் அவர்கள் வந்து என்ன ஒரு பேர சொல்லி கௌரவிச்சாங்க அப்டின்னா படிக்காத மேதை அப்டின் சொல்லி கௌரவிச்சாங்க கௌரச்சதுனால அவரு வந்து அவ்வளோ அறிவாற்றல் மிகுந்தவரு ஒரு படிச்ச ஒரு மக்கள் வந்து அவுங்களாலேயே வந்து சரி பண்ண முடியாத சில பல பல பிரச்சனைகள படிக்காத இவரு வந்து ரொம்ப சுலபமா சரி பண்ணாரு அதனால தா இவர்க்கு வந்து படிக்காத மேதை அப்டின்ற ஒரு பட்டத்த வந்து குடுத்தாங்க அதுவுல்லாம அந்த காலத்ல வந்து பிரதம மந்திரிகள்லா எப்டி இருப்பாங்க அப்டின்னா நம்ம மாநில முதல் மந்திரிகள் விட அவ்ங்க ஒரு படி ரொம்ப அதி கமாதா இருப்பாங்க மாநில முதல் மந்திரிகள் வந்து பிரதம மந்திரிகள பாத்து அவங்களை விட ஒரு அதுல ஒரு ரெண்டு மூணு அடி கீழ தா இருப்பாங்க ஆனா வந்து முதல் முதல்ல அதாவ்து ஆ எப்டி சொல்றது நம்ம ஆ முத பிரதம மந்திரிகளே பாத்து வியந்து மரியாத குடுத்து ஆ தனக்கு சமமா நடத்தின முதல் முதல் மாநில மந்திரி வந்து யாருன்னா அது காமராஜர் தா கொஞ்சோ கூட சுயநலமே இல்லாம தன்னோட குடும்பத்துக்கு மட்டு எல்லாமே கடைக்கணு அப்படின்னு சுயநலமே இல்லாம பொது நலத்துக்காகவே வாழ்ந்த ஒரே மனிதர் காமராஜர் சொல்லலா நீங்க வேற என்ன நெனைக்கிறீங்க
கண்டிப்பாம்மா கண்டிப்பாம்மா உங்க கருத்துக்கள் வந்து ரொம்ப சிறப்பா சொன்னீங்க அதல வந்து எந்த ஒரு ஐயமு கடையாது நா சில நிகழ்வு வந்து பகிர்ந்துக்க நெனைக்கிறேமா அவர் கா காமராஜர பத்தி அவர பத்தி சொல்ணுன்னா அவர வந்து ஏழைகளின் பங்காளன் சொல்லுவாங்க உன்ன நடந்த நிகழ்வுகள் வந்து என்னன் பாத்தீங்கன்னா அவரு வந்து வீட்டுக்கு போக போயிருந்த சமயத்துல வந்து அவங்க வீட்டுல வந்து குழாய் அமைச்சர் நாங்க குடிநீர் குழாய் அப்போ வந்து அவங்க தாயாரு கிட்ட அவரு கேட்ருக்கறாரு என்னம்மா இது புதுசா வந்து குழாய் எல்லா போட்ருக்காங்க யாரு பாத்தது இது யாரு பா செஞ்சது அப்படின் கேக்கம்போது நா வந்து காமராஜரோட அம்மா அதனால வந்து எனக்கு வந்து அரசாங்கத்துல இந்து வந்து எனக்கு வந்து கஷ்டப்பட கூடாது தண்ணீ இருக்கு நா வந்து கால் கடக்க நடந்து போயி பல மைல் தூரம் சென்று தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு வந்து சமப்படக்கூடாது அ அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துல இருந்து எனக்கு வந்து குழாய் பதிஞ்சிட்டு போயிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டவ உடனே அவருக்கு வந்து கோவம் வந்து தலைக்கு ஏறி போய் அவரு அருகாமையில இருந்த அவரோட பணியாளர் அழைச்சி உடனே வந்து கலெக்டரை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கலெக்டரை வர வச்சிருக்காரு கலெக்டரை வந்து உடனே வந்து காமராஜரு கூ ப்டா உடனே அவரும் வந்து என்ன எதுன்னு ஒரே பரபரப்போட வீட்டுக்கு வந்திருக்காரு அப்போ உடனே வந்து காமராஜ் ஐயா அவர்கள் கலெக்டர் கிட்ட வந்து என்னயா இது உங்க பாட்டுக்கு நீங்க குழாய் வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்போ அடிப்படை அடி பாம்பர மக்கள் மக்கள்லாம் அப்புறம் என்ன நினைப்பாங்க என்ன அவர் வீட்டுக்கு மட்டும் அவர் குழாய்வசதி அமைச்சி அமைச்சுக்கிட்டாரு நம்ம ஏழைகள்லாம் நம்ம கஷ்டப்படுறோமே உம் நம்மளை வந்து ஏறு எடுத்து கூட பார்க்க மாட்டாரா அப்படின்னு நினைச்சிக்க மாட்டாங்களா தப்பா உடனே வந்து இந்த குழாய் வந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு உடனேக்கு வந்து அப்போ வந்த கலெக்டர் அவரும் வந்து குழாய நீக்குந்தா இந்த நிகழ்வு வந்து படிச்ச படிச்ச போது எனக்கே ரொம்ப வியப்பா இருந்ததுமா அதனால காமராஜர் வந்து தனிப்பட்ட விருப்பத்துக்கு வந்து இணங்கி போற ஆள் கிடையாது அப்படி நான் கேள்விப்பட்டேன் இந்த நிகழ் வந்து நா வந்து ரொம்ப வந்து பாதி பாதிப்பு ஏற்படுச்சு இத தவிர வந்து அவரு வந்து மக்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் செஞ்சு செஞ்சிருக்காருமா உதாரணத்துக்கு வந்து நீர் வேளாண்மை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர மாரி ஒரு யோசனை சிந்தரிப் சிந்திப் பு சிந் சிந்தனையாளர்கள் வந்து நம்ம பாக்க முடியாது பாத்தீங்கன்னா நெறைய அணைக்கட்டுகள் வந்து அவரு வந்து அவரு காலத்துல வந்து அவர் அமச்சு குடுத்துருக்காரு உதாரணத்துக்கு பாத்தீங் ஏனா மணிமுத்தாறு அதுக்கப்பறம் சாத்தனூர் அணை அப்பறம் பரம்பிக்குளம் கிருஷ்ணகிரி இது வந்து உதாரணத்துக்கு சிலவற்ற தா நா சொல்லிருக்கே இந்த மாரி பல அணைக்கட்டுகள் வந்து அமைச்சி குடுத்துருக்காரு அவர் வந்து நீர் வேளாண்மைய பொறுத்த வரைக்கு நம்ம விவசாயிகளுக்கு இதனால பல பயன்கள் ஏற்படுத்தி ஏற்படுத்தி குடுத்துருக்காரு அண்ணாவ் அந்த அவர் காலத்துல வந்து நீர் வேளாண்மைக்கு அவ்வளவு வந்து அவர் முக்கியத்துவம் குடுத்துருக்காரு மக்கன வந்து தண்ணிக்கு வந்து அதிகமா வந்து கஷ்டப்பட்டது கெடயாது அந்த அளவுக்கு வந்து மக்கள் மேல வந்து அவரு மிகவு அக்கறைய எடுத் த்து கொண்டு அவர் பணி புரிஞ்சுருக்காருமா அந்த வகைய வந்து காமராஜர் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு தலைவர்மா இத வந்து நம்ம பள்ளி கூடத்தில இருக்கிற நம்ம மாணவர்களுக் கு வந்து நம்ம எடுத்து சொல்லி வளக்கணு வருங்காலத்தில அவர்களு வந்து அரசியலுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து நம்ம உருவாக்கி குடுக்கணு அவர்களு வந்து நம்ம ஐயா மாரி நம்ம மக்களுக் தொண்டாற்றணு எனக்கு வந்து ரொம்ப விருப்பமா நீங்க அத பத்தி என்னாம்மா சொல்ல வரீங்க
கண்டிப்பா கண்டிப்பா உங்க மூலமா நானுமே காமராஜர் பத்தின நெறைய தகவல்கள எனக்கு தெரியாத தகவல்கள தெரிஞ்சுக்கி டே செரி ஆ நீங்க ஒடம்ப பாத்துக்கோங்க வீட்ல எல்லாரியு கேட்டதா சொல்லுங்க
மிக்க நன்றிமா ஒங்ககிட்ட உரையா உரையாடுனாதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி நன்றிம்மா மீண்டும்மா அடுத்த சந்திப்பில
நன்றி நன்றி நன்றி நன்றி